தோழி நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்
நல்லா இருக்கங்க நல்லா இருக்க
சாப்ட்டீங்களா தோழி
ஆ சாப்ட்டு முடிச்சேங்க நீங்க டிஃபன் முடிச்சாச்சா
ஆ சாப்டாச்சு தோழி
ம் அடுத்தது சமைக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கே நா நீங்க என்ன பண்ணிட் இருக்கீங்க
நா சமைச்ச எல்லா முடுஷ்ட கொழந்தைக் அதுல எந்துச்சு கட்டி கொடு குடுக்கும்போது அப்பயே சேத்து பண்ணிட்டே தோழி சாம்பார் அந்த சாம்பார்
அந்த மாரி வீட்ல யாராவது காலைலயே கெளம்பி போய் ஸ்கூல் போற மாரி இருந்தா காலைலயே சமையல் வேல முடிஞ்சிருங்க
ஆமாங்க தோழி ஏன்னா இத்தன நாள் கோடை விடுமுறை இருந்தது
ச ஆமா ஆமா
சுத்தமா அந்த சி போ பள்ளித்தெறக்கவு அந்த வேல கொஞ்ச வந்து இதுயா முடிது தோழி
ஆமா ஆமா அதாங்க வெறு வீட்ல இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு மட்டு வச்சுக்கிட்டா போது கொஞ்ச லேட்டா
ம் அந்த மாரிதா நானு பசங்க ஸ்கூல் போகும்போது அப்படிதா செஞ்சுட்ருந்த நானு அதுக்கப்பறமாதா இப்ப வந்து ஆ ஆ பசங்க எல்லாருமே முடிச்ட்டாங்க அவங்க வேல தேடின்னு அவங்க வெளியூர்ல இருக்காங்க அதனால பிரச்சனை இல்ல
ஆமா டா நல்லதுதா நல்லதுதா ம் சரிங்க தோழி அப்புற நீங்க கோடை விடுமுறையில எங்கு சுற்றுலா எங்கயாது போயிட்டு வந்தீங்களா
நீங்க எங்க போறதுங்க அதிகமான வெயிலு எங்கயாவது வெளிய போணுனாலே கஷ்டமா இரு க்கு ம் அப்டியு
ஆ அந்த வெயிலுக்கு பயந்துட்டே நம்ம வீட்ல உக்கார மாரி இருக்குது எங்யும் போக முடியாத மாரி
ஆமா அப்டியுன் பௌர்ணமிக்கு இதான கிரிவலம் போயிட்டு வந்தோ
அப்டிங்ளா ம்
ஆமா கிரிவலம் போயிட்டு அப்டியே மகாபலிபுரம் போயிட்டு வந்தோ ஆனா பசங்க யாருங் கெடையாது நாங்க நானு என் வீட்டுக்காரர் மட்டுந்தான் போயிட்டு வந்தோ
அப்டிங்ளா
ஆமா
சேரிங் சேரிங் சேரிங் ம் ஓ ஆறு மணி வரை ஆனாலுங் கூட இந்த வெயில் கொறயர மாரி தெரிதா தோழி நம்மால ஆ மாடு மற முடியற மாரி இருக்க மாட்டேங்குது அவ்ளோ வெ வெளிச்சமா இருக்குது ஆறு மணி ஆனா கூட இந்த வெயில் எப்போதா குறையுன் தெரில தோழி ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு வீட்டுக்குள்ளயே இருக்க முடிய மாட்டேங்குது வெளியவும் போ முடிய மாட்டேங்குது இந்த ஏ சி இல்லாம இருக்கவே முடிய மாட்டேங்குது வீட்டுக்குள்ளேயு அந்த மாரி இருக்கு தோழி வெயிலு
இப்டி சொல்றீங்க பாவோ பசங்கல்லா வெளிய போறாங்க இன்னு வெயில் கொறையல அ பசங்கல்லா எவ்ளோ கஷ்டப்படுவாங்க
இந்த மாசோ இன்னு ஒரு பத்து நாள் அதிகமா லீவ் விடுமுறை எடுப்பாங்க பாத்த ஆனா குடுக்கல வெயிலுக்கு குடுப்பாங்க லஞ்ச்சு குடுக்கல
சிலர் வந்து நம்ம இப்ப நம்ம என்ன சொல்றாங்க இந்தியன் கல்ச்சர ஃபாலோ பண்ணுங்க அப்டி இப்டின்னு சொல்றாங்க
ம்
இன்னிக்கி அஷ்டமி இருக்கு ஏன் முதல் நாளா அஷ்டமி அன்னிக்கி ஸ்கூல் ஒ தெற க்கறாங்கா ஏன் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அந்த மாரி தொறந்தா என்ன ஆயிட போறாங்க ஃபலோ பண்ற மாரி இருக்கோ இல்லையா
ஆமா கண்டிப்பா ஆனா வந்து எல்லாரு அத பாக்க மாட்றாங்கல்ல அஷ்டமி நவமி அதெல்லா பாக்க மாட்றாங்கல்ல நெறைய பேருக்கு இப்போ அத பள்ளிக்குன்னு வந்துட்டா அது போதுல்ல எல்லாருக்குமே அது எல்லா அப்டின்னு பாத்தா நீங்க அதுக்கு வர மாரி கூட வந்தா லீவ் கே குடுக்கற மாரி ஆயிடுல்ல அதனால
எதுக்குங்க எதுக்கு
அஷ்டமியெல்லா வந்து இந்த கேலண்டர்ல இருக்கு சொல்றீங்க இல்லையா இப்போ அதே மாரி நெறைய வரு இல்லையா கேலண்டர்ல நெறைய இந்த மார ஆ அதுக்கு லீவ் அந்த விடுமுறை கொடுக்கற மாரி ஆயிடு இல்லைங்ளா
இல்ல சிலருக்கு வந்து கொஞ்சோ சென்டிமெண்ட்டா இருப்பாங்க இப்ப எப்டி என்ன நா வந்து என்ன நெனைப்பன்னா அய்யோ மொதல் நாளே நம்ம லீவ் போட்டா அப்டி எப்டின்ன மாரி இரு க்கு ஆனா அதே அஷ்டமி நேரோ வரும்போது அய்யோ அஷ்டமில எப்டி போறது அப்டி ரெண்டு மாரியு யோசிப்போ இல்லையா
ஆமாமா
அதுக்கு சொல்றாங்க ஆனா அந்த மாரி இல்லாம ஒரு ரெண்டு நாள் கழிச்சி இந்தா சமி இந்த மாரி நாள்னா நக்ஷசத்திரம் பாக்கறவங்களு இருக்காங்க இல்லையா இப்ப
ம் ஆமா ஆனா இந்த கால கட்ட த்துல வந்து எவ்ளோ கொறஞ்சிட்டு வருது நாள் நட்சத்திரோ எல்லா பாக்கறது இந்த ப பழைய ஆளுங்கள்ளா அத கண்டிப்பா அது தொடர்ந்துட்டு வராங்க பின்பற்றிட்டு வராங்க மத்தபடி இப்போ இருக்க ஜென்ரேஷன் பசங்க அதெல்லா அதெல்லா ஒண்ணுல்ல அதெல்லா ஒண்ணுல்ல அதெல்லா ஏ பாக்குறீங்க அப்டி அப்புடி மாறிட்சு இப்போ ஏன்னா
பசங்களுக்கு எல்லாமே நா ஏதாது ஒண்ணு செய்யணுனா கூட அ அந்த நேரத்த பாத் துட்டு தா நா வந்து இப்போ ஃபீஸ் கட்டணு ஏதாது பாக்கணுனா கூட இப்போ பாத்தீங்கன்னா எங்கயாவது ஊருக்கு போறோ அப்டின்னா இப்ப வரலயு கூட எல்லாருமே ராவுகாலோ எமகண்டம் பாத்துட்டு தாங்க கெளம்புறாங்க
கண்டிப்பா ஆனா எல்லாருமேனு சொல்ல முடியாது சில பேர் இந்த அஷ்டமி நவமின்னு தெரியாம கூட சில பேர் இருக்காங்க எ எ கேக்கப்போனா எனக்கு அத பத்லா தெரியாது ஆனா ப சு கேள்வி பட்ருக்றேன் தவிர அத கேலண்டர்ல பாப்பேனே தவிர எனக்கு வந்து அந்த அஷ்டமி நவமி அதுலா என்னன்னு தெரியாதுங்க
அப்டிங்களா அ இல்ல ஆனா அதுல வந்து அ ஷ்டமி கெட்டதுன் நான் சொல்லல ஆனா என்னென்ன விஷயோ செய்யணு அந்த நேரத்துல எது செய்யக்கூடாதுன் சில இருக்கு அஷ்டமி ஒன்னு கெட்டது கெடையாது ஆ சொல்ணுனா அஷ் அஷ்டமில வேண்ட்லா அஷ்டமி நல்லதுதா ஒரு சில இதுக்கு
அப்டிங்களா
ஆமா ம் நீங்க என்ன பண்ணுவீங்க இப்போ பசங்க பள்ளிக்கு போயிட்றாங்க அதுக்கப்மா முழு நேரமு என்ன பண்ணிட்ரூப்பீங்க
பசங்க பள்ளிக்கு போ போயிர்றாங்க எனக்கு வந் து ரெண்டு பைய ரெண்டு பசங்க ஒரு பைய ஒரு பொண்ணு ஆ சின்ன கொழந்த தா ரெண்டு வயசு கூட இன்னு ஆவல அவுங்க பின்னாடி சு த்றதுக்கு கரெக்ட்டா இருக்கு எனக்கு அ பொண்ணு பைய வந்து பள்ளிக்கு போயிட்டானா வீட்ல இருந்தானா ரெண்டு பேரு சேந்து அரட்ட அடிப்பாங்க ஆ ஒ பள்ளிக்கு போய்ட்டா ப்ரச்சன இல்ல மதிய உணவு கட்டி குடுத்து அனுப்ச்ட்டா அவரு மூன்ற மணிக்தா வருவாங்க அதோட இந்த இவுங்க இருக்காங்க இல்லயா இவுங்களுக்கு ஊட்ணு இவங்கள பாக்கணு இவுங்க பின்னாடி இருக்கணு வீடு இது பண்ணு கிளீன் பண்ணு சுத்தம் பண்ணு அந்த வேலைங்ளா இருக்காங் இல்லயா அந்த வேலைகள பாக்கது கரக்ட்டா இருக்கு அந்த நேரம் போறதே தெரியாது அந்தம்மா இல்ல மாம் மாமியார் மாமனார் மாமியார் மாமனார் கூட தா இருக்றே அ மாமியார் வந்து அவுங்க சின்ன பிள்ள வீட்ல கொஞ்ச நாள் இருப்பாங்க எங்க வீட்ல கொஞ்ச நாள் இருப்பாங்க எங் மாமனார் எங்க கூடதா இருப்பாரு
அப்டிங்களா ம் ம்
ம்மா
பெரியவங்க இருந்தாலே வீட்ல வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போட்டா இருக்குங்க
கண்டிப்பா ஆ ஒரு ஆ கூட்டு குடும்பம்பா இருக்றது அது வேற ஒரு தனி சந்தோஷந்தா நாங்களு கூட்டு குடும்பமா தா இருந்தப் அப் பத்து வர்ஷோ அவுருக் கல்யாண ஆயிட் கூட்டு குடும்பமா தா இருக்கறே நா இப்போ வரைக்கு கூட ஆ இப்போ வந்து சின்ன ஒரு சில ப பிரச்சனைகள் வெள்ல சொல்ல முடியாது அந்த வீடு இப்போல்லா வந்து பத்த மாட்டேங்குது பாத்தீங்ளா இப்போ சின்ன வீடு தா நாங்க வாடக வீட்லதா ஆ நாங்க ரெண்டு ஃபேமிலி மூணு ஃபேமிலி இருக்கணுனா கூட வந்து பெரிய வீடா பாக்கணு அதுக்கு வாடக அதிகமா சொல்றாங்க செரி அது கட்டுப்படுத்த முடியாது
இ இப்ப அண்ண தம்பியான்னா கண்டிப்பா இப்போ ஏதோ பிர ச்சின வந்து பிரியறத விட தனித்தனியா இருந்துக்றது நல்ல விஷயோந்தா
நாங்க வந்து ஒரு ரெண்டு மு மூண் நாலு வருஷோ அவங்க கூட இருந்தன்னா அவங்கள் கலாணோ ஆயிட்டு மூண் நாலு வருஷோ அவங்க அ கூட்டு குடும்ப தா இருந்தோ இப்போ ஒரு அந்த வீடு ப சின்னனால் தா அந்த வீடு இருக்கு வீடு அது வந்து எடுக்க போறாங்க சொல்ட்டு அவங்க வேற வீடு பாத்துட்டு போயிட்டாங்க மத்தபடி ப்ரெச்சன எல்லா அவ தா அவங்கள வந்துட்டு தா இருக்காங்க நாங்களு போயிட்டு தா இருக்றோ அது ஒரு ப்ரெச்சன கெடையாது அந்த பண்டிகைகள்ல நாட்கள்ல நல்ல நா சல்ல எல்லாருமே வந்துட்டு போயிட்டுதா இருப்பாங்க சேந்துதா இருக்கு
அதா அதுதா நா வந்து சிங்கிள் தாங்க எங்க வீட்டுக்கார ஒரு ஒரே பையன்றதுனால நாங்க எல்லாரு சேந்துதா இருக்கோ ஆமா ஆமா அதுனால எந்த இதுவு இல்ல நாங்க செ ஆம் நாங்க சேந்துதா ரொம்ப மத்தவங்க எல்லா அ எப்பிடி இத்தன வருஷமா ஒன்னாவே இரு க்கீங்க அப்டின்னு சொல்லிட்டும் கேப்பாங்க ம் ம த்த நெறைய பேரு செப்ரேட் போயிட்ருக்காங்க அவங்க ஆ இருக்காங்க இருக்காங்கங்க
ம் செரிங்க செரிங் தோழி ம்
ஆ எனக்கு கல்யாணோ ஆகிம இருவத்தஞ்சு வருஷோ ஆகுது நாங்க இருவத்தஞ்சு வருஷ மா ஒன்னா தா இருக்கோ நாங்க
ம் கண்டிப் அதா அத கூட்டு குடும்பமா வீட்ல ஒரு பெரியவங்க இருக்கறதோ அது நல்லதுதா ஏனா நல்லது கெட்டது எடுத்து சொல்லுவாங்க பண்ணுவாங்க ஆனா நம்ளு வந்து ஒரு சில இது வந்து அவங்க சொல்றது நம்ம ஏத்துக்க மாட்டோ இது புரிகி வேற மாரி நம்ம சொல்லுவோ
ஆமா சிலர் இல்லங்க அது வந்து நம்மளுக்கு வன் அவங்க வந்து லாமே சொல்லி் குடுத்தா தா நம்ம எப்டி நடந்துக்கணு என்ன எல்லாமே தெரியு ஒரு சி இப்ப வ ந்தே எங்க மாமியார் மாமனாருக்கு எப்டி ஆயிட்டாங்கன்னா வயசான ஒடனே எல்லாரோட ஆ மனசு ஒரு மாரி மாறு இல்லையா ஆ அந்த மாரி ஒரு ஸ்டேஜ்லதா அவங்க இருக்காங்க சோ அவங்கள நம்ம புரிஞ்சிட்டு அதுக்கு ஏத்த மாரி நம்மளு இப்ப மொதல்ல நம்மள அவங்க வழிநடத்துனாங்க இப்ப வந்து நம்ம சொல்லி் குடுக்கணு அவங்களுக்கு இல்ல இதுதா கரெக்டா நீங்க இப்டி இருங்க அப்டின்னு சொல்ல வேண்டிய நெலைமில அதுவு அவங்க ஏத்து பாகங்கங்க
ஆ பிரேக் ஆகுதுமா உன்னோட வாய்ஸ் பிரேக் ஆகுது
இப்ப கேக்குதா
ஆ ஆ இப்ப கேக்குது
ம் அதா தோழி இப்ப வந்து ந்து பெரிய இப்ப நீங்க சொல்ற மாதிரி அனுசரிச்சுட்டு போறவங்களு இருக்காங்க ஏன்னா அவங்க வயச ஆயிடுச்சு அவங்க அப்டிதா ங்க சொல்லுடு சில பேர் வந்து அது ஏத்து க மாட்டாங்க ஏ அப்டி பண்றாங்களே இப்டி பண்றாங்களே ஆ சில பேர்லா பண் இல்லனா முதியோர் இல்லங்கள்ல போய் விட்டுறாங்க அந்த மாரிலா நடந்துட்டு வருது சரிக்க ஆனா அவங்களோட அரும வந்து அந்த தனியா இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்குதா தெரியு அவங்க இல்லாம பெரியவங்க இல்லாம எப்டி அது வீடு சொல்ட்டு தனியா கோந்தைங்கால தனியா கோழ்ந்தைங்கள வளக்குறது அந்த மாரி
ஆமா திடீர்னு ஒரு நம்ம எங்கயாவ்து போவேண்டி இருக்கோ நம்ப கொழ்ந்திங்ள கூட்டிட் போக முடியாது அந்தமாரி ஒரு எடத்துல ஒரு பாதுகாப்பான ஒரு எடம்னா அது நம்ப வீடு தாங்க அவங்ககிட்ட விட்டுட்டு போறக்குதா நம்ளுக்கு போனாலு நிம்மதியா நம்ம போற வேலிய பாத்துட் ருப்போ
கண்டிப்ப பண்டிப்பட்டு
ம் பாப்பா தூங்கியாச்சா
தூங்கி எந்திச்டாங்க தோழி அவங்க தூங்கத நேரத்துலதா நா கால் பண்ணிர்ந்த தூங் எந்திச்டாங்க
அப்டிங்ளா ம் சேரி சே செரிம்மா ஆ செரிம்மா நீங்க ஆ சரிமா
செரிங்க தோழி நேரமாயிட்டது பேசதுக்கு நன்றி மீண்டும் அழைக்கிறே நன்றிங்க சார் வணக்க